கிங்ளா தோழி ஆ என் சாப்டீங்ளா ஆ சாப்ட தோழி ஆ என்ன பண்றீங்க
ஒன்னுல்ல தோழி நா தையல் பத்தி யோஸ்ட்டு இந்தே அ ட்ரெஸ்ல்லா இப்பொரு தையலு பத்தி அமா ஆ நான் தைப் ப்பன் தோழி ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தோழி
அப்டிங் எனக்கு அத பத்தில்லா எதுவு தெரியாது எனக்கு அது தக்கவு தெரியாது எது தெரியாது நீங்க எதுல கத்துகிட்டிங்க எப்டி கத்துகிட்டிங்க
அ நா வந்து சின்ன வயசுலந்து
ஓ செரிங்க செரி செரி நீங்கலா கத்துக்கல அது அதாவது எதுக்கு வகுப்பு போய் கத்துக்கல நீங்களா கத்துகிட்டிங்க
ஆமா தோழி வகுப்புல்லாம் போல போல் தோழி நா நா பாத்து கத்துகுன சின்ன வய்ஸ்லந்து பாத்துக் கத்துகுன தோழி எங்க வீட்ல தெக்கர ஆள் ரொம்ப இருக்காங்க அது நா கூடவே இருந்து பாத்துக்குன காரணத்னால அது கத்துகிட்டே கு அதுல ரொம்ப ஈடுபாடு இருந்தது கத்துக்குணுன் ரொம்ப ஆச இருந்தது அது நா சின்ன வய்ஸ்லந்து பாத்து பாத்து கத்துகுன
செரிங்க தோழி எதலா த தைப்பிங்க தோழி
ஆ நா சுடிதாரு பிளவுஷு ஸ்கேர்ட்டு எல்லாந் தப்பேந்
அப்டிங்ளா அதாவது இப்ப பிளவுஸ் பிளவுஸ்னா ஆரி ஒர்க் பிளவுஸ்சு அது கூட அதுக்கு அ எ
ஆமா ஆமா சொல்லுக்கதான் தோழி இப்ப டிசைன்ஸ் இருக்குல்ல அதுல கட்டோரி பிரின்சஸ் கட்டு ஆஹ் ரொம் இன்னும் ஆ டபுள் கட்டோரி அந்த மாதிரிலாம் ரொம்ப டிசைன்ஸ் இருக்கு பிளவுஸ்ல கூட அதெல்லாம் கூட தப்பேன் தோழி நா சுடிதார்லையும் ஃபிராக்கு ஆ அம்பர்லா ஃப்ராகு ஃபிஷ் கட்டு வி கட்டு ஆ டெயில் கட்டு ஃப்ராகு மல்டிபிள் கல நிறைய டிசைன்ஸ்ல தைப்பேன் தோழி நா
ஆ சரிங்க அப்பனா உங்களுக்கு ஆரி ஒர்க் அந்த மாதிரியும் பண்ணுவீங்க அப்டிதானே
ஆரி ஒர்க்கும் பேசிக்கு தெரியும் தோழி
சேரி இப்ப நம்ம இதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டா நம்ம எப்படி நம்மளுக்கு காசெல்லாம் கிடைக்குமா இல்ல எப்படி நம் சும்மா ஒரு டைம் பாஸ் மாறியா
அப்டிலாம் இல்ல தோழி நம்ம வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் கூட அதுல கண்டக்ட் பண்றாங்க தோழி கிளாஸ்ல்லாம் ஆரி ஓர்க்கு டைலரிங் கிளாஸ்க்கு ரொம்ப என்ன ரொம்ப க கவர்மெண்டே நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணுது ஹண்ரெட் டேஸ்ல த்ரீ மந்த்ஸ் ஹண்ட்ரட் டேஸ்ல கத்து குடுக்குற மாதிரி அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிளாஸ் சஸ் கண்டக்ட் பண்றாங்க நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அங்க சில கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ம் ஆமா அந்த மாதிரி இதுல இடத்துல ஆமா ஆமா அதுல வந்து நம்ம காசு கட்டி நம்ம கட்டணுமா அதுல கட்டி நம்ம ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் இதுல வந்து நம்ம நஷ்டம் எல்லாம் இல்ல தோழி நம்ம அதுல வந்து நம்ம எங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு குடுப்பாங்க நம்ம காசு கட்டி நாங்க படிக்கு இது கத்துக்கறதுல நம்மளுக்குன் அதுல ரொம்ப இது குடுப்பாங்க நம்மளுக்கு ரொம்ப கவனிச்சு அது கூடவே உக்காந்து கத்துக் குடுப்பாங்க நம்ம கவர்மெண்ட்லனா நம்ம எல்லா இந்த மாதிரி நாம்ளும் இருப்போங்க ஒரு அஞ்சு பேரு பத்து பேரு உக்கார வச்சு அவங்க கத்து குடுப்பாங்க நம்ம எக்ஸ்ட்ரா நம்மளுக்குன் சொல்லி தனியா எதும் கவனிப்பு இருக்காது அது கட்டுனத்துல இது தனி கவனிப்பு இரு
ஆஹ் புரியுது ஆஹ் புரி இப்ப இதுல இருந்து சம்பாதிக்கலாம் செய்யலாம் அப்டிதானே இப்ப ஒரு சுடிதார் தைக்கலாம்
ஆமா தோழி ஆமா தோழி நீங்க கத்துக்கிட்டு முதல்ல நீங்க ஒ நல்லா கத் த்துக்குட்டு உங்களுக்கு தச்சு உங்க வீட்டு ஆளுக்கு தச்சு நீங்க நல்லா அத அத நீங்க ரொம்ப இது பண்ணிக்கணும் உங்கள நீங்க நல்லா கத்துக்கிட்டு உங்களுக்கு அதுல ரொம்ப உங்களுக்கு இது வரணும் நீங்க பண்ணலாம் யாரா வெளிய அழுது பண்ணலான் சொல்லி உங்களுக்கு நம்பிக் அப்ப நீங்க பண்ணலான் தோழி
புரியுது புரி அந்த மாரி பண்ணா நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு பணம் என்பது கடைக்கும் அப்டிதான
ஆமா தோழி வீட்டு்ல இருந்து நம்ம சம்பாதிக்கலாம் நம்ம வெள்ல இருந்து நம்மளுக்கு கஷ்ட ம்மர் பிடிக்கலாம் இன்ப என்ன சொல்றது கல்யாண பொண்ணுக்கு தைச்சு குடு
ஆஹ் நான் கேள்விப்பட்டுருக்கேன் இப்ப கவர்மெண்ட் கூட நம்மளுக்கு வந்து இது தயல் மிஷன் சும்மா இலவசமா குடு
ஆமா இருக்கு தோழி ஆமா நீங்க கத்துக்குட்டு உங்ககிட்ட சர்டிபிகேட் இருந்தா நீங்க கவர்மெண்ட்ல போயி அதுக்கு தகுந்த மாதிரி யோன் என்னென்ன தேவை இருக்குதோ அதெல்லாம் குடுத்து நீங்க உங்களோட
ஆஹ
இன்ஃபர்மேஷன்லாம் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்து நீங்க உங்களோட சர்டிஃபிகேட்லாம் அங்க குடுத்து ஆமா காமிச்சு ஆமா நீங்க உங்களுக்கு வந்து அங்கலந்து அலகேட் பண்ணி நீங்க வெயிட் பண்ணி வாங்கற மாதிரி இருக்கு
ஆ புரியிது நம்ம கத்துக்கிட்டு வாங்கிக்கலான் சொல்றீங்க
ஆமா தோழி உங்ககிட்ட சர்டிபிகேட் இருக்கணு நீங்க கத்துக்கிட்டீங்க நீங்கத் தெக்குவீங்கன் சொல்லி அவுங்க கிட்ட சர்டிபிகேட்ருக்கணு நீங்க உங்களுக்கு தெரியு தையல்லு அப்போ வந்து உங்களுக்கு குடுப்பாங்க தோழி கவுர்மெண்ட்லந்து
புரிது புரிது அந்த மாதிரி பண்ணணு சொல்றீங்க இப்ப வந்து நீங்க ஏதாது பண்றீங்ளா ஏதாத் து பார் டைம் சம் சொல்லுவாங்கல்ல பாதி நேர வேலை மாதிரி
நா வீட்லந்து நா எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸ்ல்லா வந்து குடுக்குறாங்க தோழி நா தெக் குற தோழி எங்களோட ரிலேஷன்லக் கூட எனக்குனு சே சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க அவுங்கள என்னைய தேடி வந்து என்ன பண்டிக இருந்தாலு குடுப்பாங்க நீங்க தா தச்சி குடுக்கணுன் சொல்லி
ஓ புரிது புரிது அதா ஒரு சில பேர் வந்து ஃபுல்லா தெய்ப்பாங்க ஒரு ஸ் சில பேருக்கு வந்து இப்போ வந்து பிளவுஸ்னா பிளவுஸ்ல வெறு அந்த பட்டன் மட்டுந்தா தெக்க தெரியு ஒரு சில அ அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு
ஆமா தோழி உங்களுக்கொன்னோ தேவ இருந்தா சொல்லுங்க தோழி நா ம் தெச்சி கொடுப்ப உங்களுக்கு ஏதாவுது ஆமா கத்து வேணாவு குடுக்கலா நீங்க அதுக்கு ரொம்ப டைம் குடுத்து நீங்க கத்துக்கணு அப்பதா ஆமா ஆமா விருப்பமே இருக்கு உங்களோட உங் களோட ஆசைகள் போறுத்து தா நீங்க ரொம்ப ஆசப்பட்டு நீங்க கத்துக்கிட்டீங்ன்னா நீங்க ரொம்ப அது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நீங்க நல்லா அதுல இ கவுனிப்பீங்க கவ்னிச்சா நீங்க உங்களுக்கு அ என்ன சொல்றது ரொம்ப சொலபமா நீங் கத்துக்கலா
ஆ புரிது தோழி இப்ப எப்டி தோழி நீங்க அ எப்போமே வந்து இதா உங்களோட நார்மல் ஹாபியா வெச்சிக்குறீங்ளா அதாவுது வே டெய்லியு தெக்கறது இந்த மாதிரி தானா இல்ல வேற எத்
டெய் இல்ல தோழி எனக்கு டெய்லி வீட்டு ஒர்க்கு
அதே கரெக்டாருக்கு தோழி நா சைட்ல ஃப்ரீ டைம்ல இருக்குற டைம்ல அதுல நா அ இந்த வேலல்லா செய்ற தோழி அவ்ளதா வீட்ட ஆளுது என்னோட என்னோடக்கு எனக்கே இருக்குற கஸ்டமர்ஸ் எனக்கே தேடி வந்து குடுக்குற ஆளுங்களுக்குல்லா தெச்சி குடுக்கற தோழி
டெய்லியு இந்த சும்மா அந்த ஆள் நம்ம இது பண்ணுவோல்ல இப்ப சொல்லுவாங்க நம்மள எ பிளம்பிங்கா சாரி என்ன சொல்லுவாங்க அ சொல்லுங்க சொல்லுங்க
டெய்லியு நா அது எனக்கு அதுக்குன்னு டைம் ஒதுக்க டைம் இல்ல எனக்குன் சொல்லி வந்து குடுக்குற ஆளுகளுக்கு நா தெச்சி குடுக்குற தோழி
அ புரிதுகா அந்த மாதிரிதா செரிங்க செரிங்க நீங்களு அதிகமா கத்துக்குறீங்க நல்லதுதா நம்ம ஒரு சில பேர் எனக்குல்லா எதுமே தெரியாது எனக்கு நெறைய பேரு கத்துக்குறாங்க கண்டிப்பா தோழி கண்டிப்பா ம் வேற சமச் சாப்புட்டீங் ங்களா இல்ல இனிதானா
தோழி சாப்ட்ட தோழி நா சாப்ட்டுதா வந்த தோழி இப்போ
செரி தோழி செரி ஆ சாப்ட்டாச்சி இன்னோர் அ அதாவது தேநீர் நேரந்தா இன்னோ அந்த ஒரு தேநீர் எடுத்து சுட சுட எடுத்துட்டு நம்ம பால்கனில உக்காந்து அந்த இய யற்கைய ரசிச்சிட்டு குடிச்சோம்னா டீ குடிச்சோனா அது ஒரு தனி ஒரு சுகம் அறு சுவை அதுதான் பண்ண போற ம் அது நீங்க உணர்ந்திருக் கீங்ளா அந்த இத
ஆ ரொம்ப அதுல டெரஸ்ல இது மேல் மாடியில போய் அங்க உக்காந்தவங்க நல்ல ஒரு மரத்தோட காத்துல்லா வரு இங்கெல்லா உங்களுக்கு அ சென்னேல்லல்லா அவுங்களுக்கு அவ்ளோவா மரங்கள் க பாக்கறது முடியாதுல்ல ஒரு ரெ ஒன்னு ரெண்டு தா க்கு முடியு அதுவு நாம மேல போனாதா நம்மளுக்கு காத்தே வரு எங்கெல்லா கீழேல்லா உங்களுக்கு காத்து வெளில தென்னையில்லா இல்லயே எங்களுக்
ஆமா நாங்க வந்து இப்போ க இது கத்துக்கலான்ட்ருக்கோ அது என்னது ஆ நறைய பேரு நறைய விஷ்யங்கள கத்துக்கறாங்க பியூட்டிஷியன் அப்பறமா வந்து இது ஆரி ஒர்க்கு கம்ப்யூட்டர் தனியாவே கத்துக்கறாங்க அப்புறமா இது சொல்றீங்க பாத்துருப்பீங்ளே ஆ சாரீஸ் வந்து அயன் பண்றது
ஆமா ட்ரேப்பிங் ஆமா ஆமா அது நா எல்லாமே கத்து குடுக்கறாங்க சிஸ்டர் இப்போல்லா வீட்லருந்தே நீங்க நல்லா சம்பாதிக்கிறதுக்குன்னு உங்களுக்கு நல் நறைய இதுருக்கு தோழி இப்போ தொழில்லு நா கைத்தொழில் ரொம்ப இருக்கு ஆமா வாய்ப்புகள் நறையருக்கு கைத்தொழி ம் ம் கைத்தொழில் வீட்லயே வெச்சு செய்றதுக்கு ரொம்ப சுலபமா இருக் கு வெளில இப்ப ஆமா அதுக்கு ஆமா அது உதவியுருக்கு கத்து குடுக்க ஆளு ரொம்ப இருக்காங்க இப்போ நம்ப சிச் சுச்சுஷேன் நம்ப அது சூழல்லத்திலயு நம்ப அங்க யூஸ் பண்ணிக்கணு நம்ப யூஸ் பண்ணீங்ன்னா நம்பளுக்கு அது ஆமா நம்ம அது தகுந்த மாதிரி ல்ல அவுங்க யூஸ் பண்ணிக்கிட்டா நம்பளுக்கு நல்ல நியாம்ப ளு நல்லா கத்துக்கலா அதுலருந்து ரொம்போ
ஆ புரியுது புரியுது பாத்துக்கலா என்ன பண்ற
அ புடியு புடிக்கியு தோழி
ஞியா நா கவுனு இல்லன்னா வ சொல்லுவாங்ஙளா லாங் கவுன் அப்டி இல்லன்னா டாப்பு ம எங்ளுக் இப்போ வந்து எனக்கு ரொம்ப புடிச்சதுங்கறது வந்து டிஷர்ட் பேண்ட் அதுதா ஆமா அதுதா நா வீட்லருக் ரெகுலரா வந்து போடுறது மத்தபடி வெளில்லா அதெல்லா போ டறதில்ல கண்டிப்பா ஒரு நாள் உங்ககிட்ட கத்து க்கணுன் ஆச ஆச தா கண்டிப்பா உங்ககிட்ட அத வந்து ஒரு நாள் கத்துக்கறே நீங்களு வந்து எனக் த தேவையான டிரெஸு தைக்கறது இதெல்லா தைச்சு குடுங்க செரிங்ளா உங்களோட இந்த திறமைக்கி வாழ்த்துக்கள்
ம் இ நம்மளோட டைமு இன்னு முடியல தோழி ம் முடியு வரை உ உ கொஞ்சோ உரையாடலாம்
ஆ சரிதா தோழி இருந்தாலும் நம்முள் முறி பத்து நிமிடங்கள் ஆகிவிட்டது
அ இல்லையே தோழி முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிடம் இருக்கிறது அவ்ளோதா தோழி நம்ம மீண்டும் அ பேசலாம் தோழி இன்னொ இன்னொரு ஒரையில் நன்றி வணக்கம் தோழி